ஆஹ் நான் வந்துட்ட ம்
இன்னக்கி நம்ம குடும்பத்த பத்தி பாக்லா ஒங்க குடும்பத்ல மொத்த எத்தன பேரு
எங் குடும்பத்துல நாலு பேரு
நாலு பேரு யாரெல்லா
ஆ என்னோட வீட்டுக்காரு ரெண்டு கொழந்தைங்க
ரெண்டு கொழந்தைங்க சே எங்க வீட்லயு நா மூணு பேரு நானு என் கணவரு திரும்ப என்னோட ஒரு கொழந்த உனக்கு வந்து ஜாயின் அ கூட்டுக் குடும்பம் பிடிக்குமா தனி குடும்பம் பிடிக்குமா
கூட்டு குடும்போங்குறது ஒரு விழா காலங்கள்ல தா நல்லாருக்கு மிச்சப்படி இப்ப உள்ள காலகட்டத் துல நம்ம தனியா நம்மள மேனேஜ் பண்ணி போறதா பெஸ்ட்டு
நல்லது ஓக்கே ஓக்கே நீ ஆனா கூட்டு குடும்பத்ல இருக்குறியா இப்ப தனி குடும்பத்ல இருக் க்றியா கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கப்பறோ
அ கொஞ்ச நாளு வந்து நானு கூட்டு குடும்பத்துல இருந்தே இப்ப தனியாதா இருக்கே
தனியா இருக்கியா ஆ நீ தனி குடும்பத்த தா விரும்புற
ஆமா
நானும் தனி குடும்பத்ல தா இருக்குறே கூட்டு குடும்பத்ல இல்ல இப்ப உள்ள காலக்கடத்ல பாத்தோம் அப்டின்னா நம கூட்டு குடும்பத்ல இருந்தோ அப்டின்னா நமக்கு வந்து நம்ம சகித்து போறக்கூடிய இது இல்ல ஏன்னா மாமியார் மருமகள் அந்த மாதிரி நெறைய இது வந்து சண்ட வந்துட்டே இருக்கறதுனால நம்ளால வந்து எது எதுவுமே கொண்டு போக முடியல லைஃப வாழ்க்கைய ஏன்னா ஒண்ணு மாமியார் விட்டு குடுத்து போகணு எந்த இதுலமே மாமியார் வந்து விட்டு குடுத்து போற அளவு நிலமைல வந்து இல்ல அவங்க அ இல்லாம தனியா வாழ்றதா நமக்கு வந்து நல்லதுன் தோணுச்சு அதனால் நானு இப்ப தனியா தா வாழ்ந்துட்ருக்குறே ஒனக்கு வந்து ஒங்க அம்மா வீட்டு வழியில ஒனக்கு வந்து யார ரொம்ப பிடிக்கும் ஒங்க அம்மாவ பிடிக்குமா ஒங்க அப்பாவ பிடிக்குமா
எனக்கு அப்பாவதா பிடிக்கு
அப்பாவ பிடிக்கு ஏ அப்பாவ பிடிக்கு
பெண்களுக்கு எப்போமே அப்பாவ தா பிடிக்குங்க எதிர்மறை அந்த பாலினத்த தா பிடிக்கும் அது ஒரு காரணமா கூட இருக்கலா இன்னொன்னு அவுங்க அதிகமான அவமேல பாச வச்சுருப்பாங்க
அதுனால அப்பாவ புடிக்கு
ம்
எனக்கு அப்பாவ தா எனக்கு வந்து அப்பா அம்மா யார புடிக்கு கேட்டா அம்மாவ தா பிடிக்கும் ஏன்னா வந்து எங்க அப்பா வந்து கொஞ்சொ முன்கோபக்காரங்க எங்க அம்மா வந்து எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க நமக்கு எதாச்சு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அப்டின்னா நம்மள வந்து ரொம்ப அ கவனமா பாத்துக்கிடுவாங்க இன்னொன்னு எதுவுமே பண்ண விட மாட்டாங்க ரொம்ப அது மாரிதா ரொம்ப பயப்புடுவாங்க எது நெனச்சுனா எதாச்சு ஒரு அ தலவலியோ காச்சலோ அந்த மாரி வந்துச்சுனா ரொம்ப எங்க அம்மா அப்டியே பயந்தே வாழ்ந்துட்டாங்ளா சோ ரொம்ப அ நம்ள ரொம்ப இது பண்ணி பாத்துக்குறதுனால எங்க அம்மாவ ரொம்ப புடிக்கு அதுபோல எங்க அம்மா வந்து எதுக்குமே திட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க எங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க இன்னோனு எங்க அப்பாக்கு வந்து என்ன சொல்றதுனா பைய தம்பி எனக்கொரு அக்கா தம்பி உண்டு பைய அப்டின்னா அவெ ‌மேல அதிகமா பாசோ வச்சுருப்பாங்க பொண்ணுங்ள ஒரு மாதிரி பாப்பாங்க பையங்ள ஒரு மாதிரி பாப்பாங்க அவெ பைய வீட்டுக்கு ஒரே பையந்தானென் சொல்ட்டு எந்த ஒரு ஆ ஸ்நாக்ஸ் வாய்ன்டு வந்தாலு அவனுக்கு அதிகமா குடுக்குறது எங்களுக்கு ஒன்னுனா அவனுக்கு ரெண்டு அந்த மாதிரி அதுனால‌ எனக்கு வந்து கொஞ்சொ அப்பா விட அம்மாவ வந்து ரொம்ப புடிக்கும் சேரி நீ வந்து ஒங்க வீட்ல வந்து ஒங்க அப் ப்பபா ஆசப்பட்டத நீ வந்து நெறைவேத்திருக்கியா உங்க அப்பா வந்து உன்னய என்னதா ஆக்கணுனு ஆசப்பட்டாங்க அவங்களுடைய குறிக்கோள் என்ன
எங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு ஆசிரியரா பாக்கணுன்தா ஆச அதுக்கான முயற்சியில தா சீக்கிரமா அத நெறவேத்தணு
ம் சரி
உங்க அம்மாவோட ஆச நீ நெறவேத்திருக்கியா
எங்க அம்மாஞ் சொல்லி எங்க அம்மா எதுக்குமே ஆசப்படவே மாட்டாங்க ஆனா எங்க அம்மா வந்து படிப்பு விஷயத்துல படிச்சா எங்க அம்மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கு எங்க அம்மா வந்து நெனைச்சது என்னதுன்னா பிள்ள எப்படியாச்சு ஒரு அ அரசு வேல வாங்கணுங்கிறது ஒரு இது அதனால எங்க அம்மா வந்து படிங்க படிங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க க நா வந்து என்னுடைய படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் முயற் சி எடுக்கல படி முடிச்சதுக்கப்பறோ எங்க வீட்டோட சூழ்நிலை காரணமா எங்கப்பா வந்து வேலைக்கு போ சொல்டாங்க அதனால ஒரு டீச்சரா வொர்க் பண்ணனா சோ வேலைக்கு போனதுனால திரும்ப அப்பா கொஞ்ச கொஞ்சமா படிச் க்கலானு சொன்னாங்க திரும்ப அதுல வந்து எனக்கு அந்த அளவுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதுல வறுக்கு அந்த வேல எனக்கு கரெக்ட்டா இருந்ததுனால என்னால அது வந்து இது பண்ண முடியல
சரி
அதுல ஆனா நா வந்து இப்போ நா எந்த முயற்சியுமே பண்ணல மே என்ன கல்யாண வாழ்க்க முடிஞ்சதுக்கு அப்பறம் டோட்ட்லி வந்து ஆ லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு அதனால அந்த மாரி எதுவும் இந்த மாரி எதுவும் ட்ரை பண்ணல நீ அந்த மாரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா
ஆமா நா நா வந்து அதுக்குதா ட்ரை பண்ணிட்டு இருக்கே
ஓ செரி செரி
அரசு வேலைக்கு போனுனுதா ட்ரை பண்றே
ஓஓ செரி செரி செரி
உம்
உன் லைப்ல அப்டின்னு சொல்லி நினைச்சே அப்டின்னா உனக்கு அதாவது உனக்கு காலேஜ் ஸ்கூல் டேஸா இருக்கலாம் பள்ளிக்கூட பருவமா இருக்கலாம் அல்லது கண்டிப்பா நீ வந்து கல்லூரி முடிச்சிருப்ப கல்லூரியடைய கல்லூரியோட அ இதா இருக்கலாம் உனக்கு உன் லைஃப்ல மறக்க முடியாதது அப்டின்னா உனுடைய பள்ளிக்கூடல வாழ்க்கையா அல்லது உன்னுடைய கல்லூரி வாழ்க்கையா
எனக்கு வந்து கல்லூரி வாழ்க்கைய தா மறக்க முடியாதது
கல்லூரிலயுமே நீ வந்து கிராஜுவேஷன் பட்டதாரி முதல் பட்டதாரி இரண்டாவது பட்டதாரி அந்த மாரி
இல்ல கல்லூரி எல்லாமே பிடிச்சிருக் க்கு
ஆனா பள்ளிக்கூடம் அப்டின்னு சொல்றது ஆ பள்ளிக்கூடம் அப்டின்னு கம்பேர் பண்ணும்போது கல்லூரியா பள்ளிக்கூடமா கா ஒப்பிட்டு பாக்கும் போது உனக்கு வந்து கல்லூரி தா ரொம்ப பிடிச்சிருக்கு அதொடைய லைப் வாழ்க்கை தா ரொம்ப புடிச்சிருக்குது அப்டிதானே ஏன்னா பள்ளிக்கூடங்கும்போது நம அத அறியாத ஏனம் பள்ளிக்கூடும் அறியாத வாழ்க்கை என்ன எப்ப எப்படி எதுவும் தெரியாது நம்ம காலேஜ் படிக்கும்போது கல்லூரி வாழ்க்க போது நமக்கு நெறைய அ இந்த மெச்சூரிடி வந்துருக்கும் நம்ம நெறைய என்ன பண்ணிருப்போம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்போம் அப் மோர் மோஸ்ட் பராபப்லி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச் எத பிடிக்கும் அப்படின்னா கல்லூரி வாழ்க்கைதா பிடிக்கும் எனக்கும் கல்லூரி வாழ்க்கையைதா ரொம்ப பிடிக்கும்
ஓகே அவ சரி உம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக் வந்து பள்ளிப்பருவம் ம் படிக்கறதுலே பாதி போயிரும்
உம்ஹூம்
படிக்க சொல்லுவாங்க கஷ் வாழ்க்கையில இருந்து அப்படி இருக்காது ஆங் நம நனச்சா நினைச்சுட்டே நினைச்ச நேரத்துல படிச்சக்கலாம் இங்க வந்து அப்படி இருக்க முடிய
ஆமா கரெக்ட்தா அது என்னுமோ சரிதா
உம்
ஒரு குடும்பம் அப்படின்னா அதுல வந்து என்னது வந்து ஒரு முக்கிய பங்கா இருக்கணும் நீ நினைக்கிறே
உறுப்பினர்கள் மாரி சேக்கிறையா ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை உங்களுக்குகே
ஒரு குடும்பக்கு ஒரு குடும்பத் க்கு ஒரு பெண்ணா இருந்து நமக்கு என்ன தேவை ஒரு பெண்னாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை
ஒரு குடும்பத்து வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு நாலு பேர்ந்தாலும் சரியா அஞ்சு பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள விட்டு குடுத்து போனோம் ஆஹ் சாப்பாடு விஷயத்துல எல்லா விஷயமே விட்டுகுடுக்க தா அவங்களுக்கு நம்ம கொடுத்து இருக்கிறத வந்து பகிர்ந்து சாப்பிட்டு பகிர்ந்து இருந்து எல்லாரோட எல்லார கூட உட்கார்ந்து செய்யணும் அந்த விஷயத்த ஒரு விஷயம் பண்ண போறோம்னா எல்லாரும் உட்காந்து அதை ஒரு திட்டமிட்டு பண்றதுதா நல்லா இருக்கும்
ஆமா திட்டமிடல் வந்து கண்டிப்பா ஆமா நானு கண்டிப்பா திட்டமிடல்ங்கிறது அவசியம் தான் எதனால திட்டமிட்டு பண்ணும் அப்டின்னா அது வந்து நமக்கு வெற்றிகரமா முடியும் அதுபோக சகிப்புத்தன்மை வந்து வேணும் இப்போ ரெண்டு பேத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் எதுவும் ஏற்பட்டுச்சு அப்டின்னா ஒருத்தங்க வந்து விட்டுகொடுத்து போகணும் செரி நம்ம கணவர் தானே நம்ம பிள்ளைங்க தானே அப்டின்னு கொஞ்சம் நம்ம அதை யோசித்து பாத்து பண்ணணும் அப்டின்னா நமக்கு வந்து இதா தெரியும் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம மைண்ட்ல நம்மளுடைய மனசுலயோ அல்லது நம்மளுடைய எண்ணத்தலயோ அதிக இருக்கணும் ஐஐயோ அது இல்ல இது இப்டிதான் அப்டின்னு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இருந்து அப்டின்னா நமக்கு விட்டு கொடுக்குற தன்மை வந்து அதிகமா வராது அதனால நம்ம வந்து ஆங் நம்ம வந்து அம்மா வீட்டுல இருக்கும் போது எப்டி இருந்திருப்போம் அப்டின்னா அந்த பெரிய இது வந்து இருக்காது அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி யாரு இருந்தாலும் சண்டை போடுறது அத வாங்கி சாப்டுறது அந்த மாதிரிதான் வந்திருப்போம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது நம்ம ஒரு பட்டிகுலர்
இன்னொரு விஷயம்னா அந்த பருவத்துல வந்து நம்மளோட
அந்த மனசு வந்து அப்டித்தான் இருக்கும் ஆஹ் அப்டிதான் இருக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட பருவத்த தாண்னதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அதை பத்தி எல்லாமே தெரியுமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அ சகிச்சு போணுங்கிற ஒரு இது நெறைய கத்துக்கடுவோம் வாழ்க்கையில ஒரு ஒரு பருவத்திலயும் ஒரு ஒரு மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பா ஆஹ் அனுபவத்த கொடுக்குமா அதனால நமக்கு அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கடும் உங்க தாத்தா பாட்டி அவுங்க ல்லாம் இருக்கிறாங்களா
அவங்களல்லாம் இல்ல எல்லாருமே நானு தாத்தாலாம் ரெண்டு தாத்தாமே நான் பாத்தது கிடையாது பாட்டி அவுங்க வந்து நானு கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க ரெண்டு பாட்டியுமே
ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் முன்னாடி வந்து அஹ் பழைய காலத்துலனா நெறைய கம்பு கேழ்வரு கேப்ப சோளம் அந்த மாரி சாப்பிட்டுருப்பாங்க நவதானியங்கள் அதெல்லாம் அதனால அவங்களுடைய ஆயுள் காலம் வந்து ரொம்ப நீண்டிருந்துச்சு ஆனா இப்ப உள்ள பருவ காலத்துல பாத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு் அந்த மாரி வந்து பழக்கங்கள் எல்லாம் எப்படி நம்ம வந்து அஹ் வெளிநாட்டுல வந்து அவுங்க சாப்பிடுறாங்களோ அந்த ஃபுட்டு எல்லாம் வந்து அது உணவுெல்லாம் நம்ம நாட்ட கொண்டு வந்து இதை நம்ம அதிகமா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால நம்மளுடைய வாழ்க்கையோட காலம் வந்து ரொம்ப குறுகியதாயிருச்சு நம்ம அத நம்ம கையிலதான் இருக்கு நம்ம வாழ்க்கை வந்து நெடு தூரம் கொண்டு போகணுமா ரெடா குறைவா ஷார்ட்டா கொண்டு போகணுமாங்கறிறது நம்ம கையில தான்